வணக்கம் கேக்குதுங்களா
ஆஹ் சாப்டிங்களா
ஹ சாப்ட சாப்ட
காலிலையே
அவங்
புரியலங்க
காலையில
ஆஹ் ஸ்டக்காது அதுக்கப்புறம்
கேக்குதா
ஆஹ் இல்ல நீங்க எதோ காலிலே நீங்க அதுதா கேட்ட என்ன காலலியே
இல்ல வரவே இல்லயே நீக வ காலையில அதனால கேட்டே
ஆஹ் பேசு பாய் ஃப்ரெண்ட கிட்ட பேசு வேற ஒண்ணு இல்ல
ஓ சேரி சேரிங்க முந்திதா
ஆஹ்
காலிலேவா
அது ஒரு பிரச்சன ஆயிட்டுச்ங்க அவனுக்கு எனக்கு இந்த ஹ இதுல்ல பேசுறத்துல ஆமா சண்ட மீன்ஸ் சண்டேல அவ்ளோ இல் இல்ல அவ தப்ப புரிஞ்க்கினா செரி அத போய் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா ங்கல போல ஏதோ நியாபக ஓவர் திங்க் ஓவர் திங்க் பண்ணி பயந்து போயிட்டோ மார்னிங் உக்காஞ்சு இது பண்ணிட்டு வர
ஓ முடிச்சுடீங்களா
முடிச்சிட்டே ஏதாவது பைய பைய வந்து ஒன்னு இதுவாகாதுங்கறா நீ எப்போ ஓகே அவுரியோ அப்பயோ வந்து மெசேஜ் பண்ணுனு சொல்டு வன்டே
ஓகே என்ன சாப்டீங்க
பூரி இட்லி நீங்க
புரியா ஆஹ் இட்லிதா
இட்லியா
ஆமாக இந்த டயட்ல நான் இட்லி சாப்டுவேன் எப்பாது
ம்
என்னா நான்வெஜ் ஆ இல்ல வெஜ் வீட்ல
அவ்ளோயே சண்டிதா பட்டு் டெத் ஆயிட்டாங்க ஒரு பாட்டி சோ
அதுனால செய்யக்கூடாதா
செய்யக்கூடாதா எங்களுக்கு தெரியல அது வந்து ச பாக்க போயிட்டாங்க அதனால அப்ப வந்து லீ கடை ஃபுட் வாங்கி குடுதுட்டு போயிட்டாரு
ஓ பக்கத்துலோ வா
பக்கத்துல மீன்ஸ் அது பக்கத்து தெரு அப்பாக்கு வந்து அவங்க வந்து சித்தி மொற போல
ஓ அதனால வந்து வீட்டுல செய்யல
ஆமா வீட்டுல செய்யல வீட்டுல வந்து அவங்க போயிட்டாங்க டெத்துக்கு சோ வந்து வீட்டு எதுவும செய்யல அப்பா வந்த கடையில இருந்து ஃபுட்டு வாங்கிகுடுத்துட்டு போய்ட்டாரு
ஓ ஆமா ஆமா செய்ய கூடாது
அதுதான் தெரல அது அதுதான் அதுதான் தெரியல அது வந்து வந்து எங்களுக்கும் அது என்ன சொல் சொல்லுவாங்களே
இதா
அதுதான் தெரியல அது எங்களுக்கு அப்பாக்கு மட்டுமானு
ஓ இல்ல உங்கள பசத்து தா வரு அப்பா உங்க வீட்டுல தான இருக்காரு
எங்க வீட்லதா இருக்காரு இருந்தாலு வந்த அது அப்பாவோட சித்தின்றதுனால அம்மான்றதுனால எங்க எல்லாருக்கு வரு சித்தன்றதுனால வருமானு தெரியல தெர்ல அது அம்மாந்தா தெரியு
எவ்ளோ நாள் நீங்க சண்ட
ஏ ஆஹ புரியல
நல்லாதான இருந்திங்க எதனால
ம் ம் நல்லாதா இருந் தே இந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் வந்து அத சொன்னன்ன இன்ஸ்டா ரெண்டு பேரு யூஸ் பண்றோன்னு
ஆமா
அதுல வந்து ஒரு பைய வந்து டெக்ஸ் பண்ணிருந்தா எனக்கு இந்த மேரி
சூப்பரு
என் அவ மட்டே கால் பேசி அ அப்ப கால் மொட்டையா வந்து கால் பேசலா அப்டின்னு பதினொரு மணி அடிச்சுட்டு இருக்கான் பைய இயு கே கேரக்கி உட்டா அந்த பையன
சூப்பரு
ஆஹ் நைட்டு் ஃபுல்லோ திங்கிங்கி ஸ்டோரிஸ் ஃப்லோட்ஸு எல்லா திலியு வந்து இப்புடி சொல்றது
லைக் பண்ணிருக்காங்ளா
ஆ ஹா நீம வந்து ப்ரோ இவா போட்ருந்தா மார்னிங் எழுந்த ஒன்னே எத்தோனே ஸ்டோரி நோட்ஸ் தா பாக்கறா ஸ்டோர் நோட்ஸ் பாத்தோனே எ வீட்லதா திட்டிட்டாங்ளா எதனா போட்ருக்கானானு பாக்றே அதுக்கப்றோ ஸ்டோரி போய் பாக்கற இது மாரி போட்டுருந்தா இருக்கா எதோ ஒரு ஸ்டோரில வந் சம்திங் கோட்ஸ் மாரிருந்தது சாங் தா என்ன சாங்கது என்னமோ சம்திங் போ ஓல்டு சாங்கு அது ஆ பீலிங்கா தா ஹார்ட் ப்ரோக்கன் போட்டுன்னு அப்பற நா கேட்டே என்னடா என் தயவ்செஞ்சு எத்னா கேளுடா கேளுடா ன்ன
ம்
எதுவார்ந்தாலு கேளு அ ஆமா கேளுடான்ன அதுக்கப்பற வந்து அவ கேக்கற மாரி வந்து எதுவும் தெர்ல அதனால் நானே ஒன்னொன்னா பாத்த இதுமேரி டெக்ஸ்ட் பண்ணி பாத்த எல்லாமே சொன்ன இது மாரி இது ஒரு வொர்க்கா தேவா ட்ரான்ஸ்கிரிப்ஷன் எயிட் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வொ மரியன் சொன்ன எதுக்கு அந்த பைய எதுக்கு கேட்டா டே அந்த பெய ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான்டா அவங்க ரெண்டு பேரு பேஸ்னா மட்டுதாங்க இந்த கால் வந்து டென் மினிட்ஸ் இதுவாகு எதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் கி க அப்டின்னு அப்பிடியே சொன்னம் பாரு அதா ன்னா பண்ணிட்டா இவ் வந்து அவ நம்பரு இதுபண்ணிந்தா சென்ட் பண்ணிர்ந்தா அந்த நம்பரு காபி பண்ணி அவ ஃப்ரெண்டுக்கு அம்ச்சுட்டாம் போல அவ ஃப்ரெண்டு பன்னெண்டு மணிக்கு ஒக்காந்து போன் பண்ணி இந்த பையன் எறக்கி எறக்கி எறகிக்கிட்ருக்குறாம்பா எ பேர் எதுமே சொல்ல வெளிய வர்ல
ஓ ஓகே ஓகே நீங்க மின்சாய்டு குத்தீங்ளா அவ்வுங்கள்க்கு
எஸ்டாய் வந்து அவங்குத்தா நா வந்துன்ன பண்ண பி போய் பார்த்தேன் அப்ப வந்து ந ரெக்வெஸ்ட் குத்துட்டேன் ந நான் ரெக்வெஸ்ட் குடுத்தன் அதுக்கப்புறம் இவ ஆமா ஆமா ரெக்வஸ்ட் வந்தது வந்தது நான் எல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் பெருசா அவனே தான் மெசேஜ் பண்ணா ஹாய்னு ஆனா அத மீறியும் நான் வந்து அவன் பக்கம் பக்கமா அனுப்பிச்ச ஒரே பக்கத்துல நான் முஸிட்டு வெளிய வந்துடுவேன் சிங்க மெசேஷ் போட்ட டோ நான் ரொம்ப பேச மாட்டேன் ஆனா இவ வந்து பதினோரு மணிக்குக்கால் பேசவும் மட்டும் போட்டு டைம் இவன் வேற
ஓ அதனால வந்து அவங்க தப்பா புரிஞ்சிடாங்களா
தப்ப புரிஞ்ஜிகினாக நா வந்து அவ ஏதோ கேட்டு இருந்தா சாப்டீங்களா கேட்டு இருந்த சாப் பிட்ட சொல்லட்டு நா எத்து வ ச்சிட்ட மொபைல்ல படுத்து தூங்கிட்ட நா பாட்டுனு மார்னிங் பாத் பார்த்தா இப்படி ஆகி இருக்கு
சூப்பர் யாரு அவங்க நேம் என்ன
அங்க நேம் வந்து முஸ்லிம் நேம் தான் மோஹித் என்னமோ சம்திங்
ஓகே ஓகே என்ன பண்றீங்க சும்மாதா இருக்கீங்களா
உம்
ஒர்க் ஏதும் இல்லையா வீட்ல
இல்ல இப்பதைக்கு இல்ல எதுவுமே
என்னது இப்பதைக்கு இல்லையா
ஆமா
என்னது சண்டே கொஞ்ச அதிகமா இருக்கு மே ஒர்க்கலா
இருக்குதா பட் அவங்க கீழே இருக்காங்க மேல வந்துட்ட கீழ போன ஒர்க்க இருக்கு மேல இருக்கதுனால இல்ல ஆமா என்ன பண்றது
ஓகே ஓகே ஆமா உங்க அக்கா வந்து இப்போ வீட்டுக்கு வருவாங்களங்க இல்ல அங்க ஸ் டே பண்றங்களா
ஸ்டேலா இல்ல வீட்லதா இருக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவா கிளாசுக்லா பஸ்ல போயிட்டு வருவா
ம் ம் அவுங்க எப்டி இப்ப வீட்ல இருக்காங்ளா இல்ல வெளில போயிட்டாங்ளா
இல்ல வீட்லதா இருக்கோ
ஓகே ஓகே வேலெல்லா எப்படி போகுது அவுங்களுக்கு
அவளுக்கு என்ன நல்லாதா போது
நல்லாதா போதா
ம்
ம்
வாவுது ஆனா அந்தம்மாக்குதா அடுத்தது வந்து மேரேஜு இந் மாரி பண்ணாங்க நல்லா தா போனோ
ஓ ஆமா அக்காவாச்சே
ஆமா
உம் காலியா தான இருக்கு அப்றோ என்ன
உம்
உம்
ஆஹ்
காலியா தான இருக்கு
என்னது
மேரேஜ் பொ பண்ணா
அது தா நெக்ஸ்ட் இர்ந்து தா அவளுக்கு வந்து மேரேஜ்ஜு இர்ந் பாக்க போறாங்க ஒழுங்கு தா ஒழுங்காதானே போய் ஆகணுன்ற
ஆஹ் ஆமா ஆமா அதுவு கஷ்டோ எப்டி அவங்க அவங்க அந்த அவங்க லவ் பண்றாங்கல்ல அவங்க வீட்ல இதுல்லா தெரியுமா
வெய்ட் வெய்ட் வெய்ட் வெய்ட் வெய்ட் வெய்ட் நா கால் கட் பண்றுவா
சரி ஓகே